ஹலோ அ எப்டிப்பா இருக்க ஆ நானு நல்லாருக் க அப்றோ உன்னோட டெய்லரிங் க்ளாஸ் எப்டி போது
ஆ நல்லா போயிட்டுருக்கு உங்ளுக்கு நீங்க முடிச்டீங்க தான க்ளாஸ்
நா எப்போவோ முடிச்சுட்டே அது வந்துட்டு சும்மா நார்மல் க்ளாஸ் அதாவ்து இந்த த்ரீ மந்த்து கோர்ஸ் மாரி சும்மா சொல்லி குடுப்பாங்கல்லையா அதுதா ப்ரொஃப்ஷனலா போயிட்டு படிக்கவூ இல்ல பின்ன டெய்லரிங் ஷாப்ல நா மெயினா படிக்கல அது எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக்
ஓ பேசிக்ஸ் மட் டுமா பேசிக்ஸ் கே த்ரீ மந்த்ஸ் ஆச்சா
ஆ ஆமாடா பேசிக்னா உனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லருந்தே சொல்லி குடுப்பாங்க அதாவது ஸ்டிச்சிங்கே தெரியாதுன்னா எம்டியா தெக்கிறது பின்ன அந்த யூனிஃபார்மு கொழந்தைங்ளோட ஸ்கர்ட் மாதிரி பின்ன பட்டுப் பாவாட தெக்கிறது அதுக் கப்றோ லாஸ்ட்டா தா உனக்கு சுடிதாரும் பின்ன ஃபைனலா ப்ளௌஸு சொல்லி குடுப்பாங்க
செரி செரி எவ்ளோ ஃபீஸ் வந்துச்சே மாசோ
அது மந்த்லி ஃபீஸ் இல்லடா மொத்தமா ஒரு த்ரீ மந்த்து கோர்ஸ்சுக்கு த்ரீ தௌசண் பின்னா கொஞ்ச ஐட்டம்ஸ் வந்து அவுங்ளே அ மொத்தமா குடுத்துடுவாங்க ஸ்கேலு பின்ன பாபின் பாபினோட கேஸ்சு இந்த மாதிரி எல்லாமே
பரவாலியே
ஆனா அங்க வந்துட்டு உனக்கு புரோஃபஷன்லா சொல்லி குடுக்க மாட்டாங்கடா ஏனா இப்ப நானே வந்து அது கத்துக்கிட்டதுக்கப்பறோ எனக்கு அந்த டைம்லோ புதுசின்றதால பரவாலியே ஒரு ட்ரெஸ்சு நம்ளுக் அப்டியே செட் ஆயிருக்கூ நம்ம பாக்கற சுடிதார் மாரியே ஒரு டிரெஸ் அங்க இருக்கும் போது நல்லாருக்குன் நெனைப்போ ஆனா அதுல நெறை ய்யா சொதப்பல்ருக்கோ ஸ் சிங்லா பாத்தா நம்ளுக்கு கோண கோணையா போயிருக்கோ பாரே அதல்லா வந்துட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க இது இப்டி வரக்கூடாது இந்தளவுக்கு வரணு அதுதா பெர்ஃபெக்ட்டு கால் இஞ்ச்னா கால் இஞ்ச்ல அடி க்கிணோ ஹாஃப் இஞ்ச்னா ஹாஃப் இஞ்ச் ஹோல்ட்டு பண்ணோ இதல்லா சொல்லவே மாட்டாங்க என்னா பண்ணாலோ ஓகே சூப் பர் அப்டின்ட்டு போயிருவாங்க
ஆ ஆ இல்ல நா வந்து ஜாயின் பண்ணது வந்து பாத்திங்னா த் த தே டூ மன்ஸ் கோர்ஸ் பிளவுஸ் மட்டு தனித்தனியா இப்ப சுடிதார்னா சுடிதாருக்கு தா நைன் தௌசண்னே ஆ ப்ளவுஸ்னா ப்ளவுஸ் நயன் தௌசண்ட் டூ மந்த்ஸ் கிளாஸ் மண்டே டு ஃப்ரைடே அ டூ ஹார்ஸ் மட்டு டெய்லியு
அதாது டெய்லரிங் ஷாப்லயே இல்லனா வேற ஏதாச்சு
அது இன்ஸ்டூயூட்ங்க்கா இன்ஸ்டூயூட் அவுங்க வந்து டைலரிங் சொல்லி குடு க்கறாங்க அப்றோ ஆரி ஒர்க் கு சொல்லி குடுக்குறாங்க அ ப்ளஸ் வந்து மேக் கப்லா பண்றாங்கல்ல
ஆ ஆ
அப்ற சாரி அப்றோ அந்த ஃபிளவர் மேக்கிங் அந்த அதுமாரி நறையா சொல்லி குடுக்குறாங்க
அதே இப்ப அவங்க வந்துட்டு உனக்கு பர்ஃபெக்ட்டா இருக்காங்களா இல்லையான்றத நீ எப்டி கண்டுபிடிக்கணுனா எனக்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் தெரில எங்க போனாலு இப்டிதா சொல்லி குடுப்பாங்க நாம ஸ்டிச்சிங் பண்ணி பண்ணி தா இந்த மாரியான ஒரு செய்னு ஒரு கரெட்டான அளவுக்கு ருக்கிறது எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல வருனு நனச்சே
ம்
நா வேல செஞ்ச ஒரு டெய்லரிங் ஷாப்ல எங்க பக்கத்து வீட்ல இருந்த பொண்ணே டெய்லரிங் படிக்கிறக்காக வந்தா அவ வந்து ஒரு சுடிதாருக்கே பாத்தீங்கன்னா அப்பவே ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி சொல்ற நானு அப்பவே ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட்ன்ற மாரி எதோ அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்தா
ம்ம் நானுமே கத்துக்கிட்டே ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி சுடிதார் த கத்துக்கிட்டே ஆனா அது வந்து என்ன சொல்றது ஒரு ஆ ஆ டைம் பாஸ்காக போன மாரி ஆயிடுச்சு அது வேஸ்ட்டா போச்சுன்னு வைங்ளே இப்பதா மறுபடியு வந்து சரி வீட்ல தானருக்கோ அப்டின்ட்டு ஃப்ரெண்ட் சொல்லி குடுத்தாங்க சுடிதாரு ஸ்டிச் பண்றதுக்கு நார்மல் சுடி கொஞ்சோ கொஞ்சோ பேன்ட் ஷூட் வச்சு கொஞ்சோ கொஞ்சோ சின்ன சின்ன டிசைன்ஸ் தெப்பே
ம்
பிளவுஸ் வந்து கத்துக்கிட்டே அதுக்கப்றம் வந்து ப ரிமைனிங் இந்த பட்டியலா பேண்ட் இந்த மாரி இத தெக்கலா அப்டின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கே சரி ஃபஸ்ட் பிளவுஸ் முடிச்சுட்டு பேசிக்கலான்ட்டு
அத நா சொன்ன எடத்துல இந்த டெய்லரிங் ஷாப்ல பாத்தீங்கன்னா கால் இஞ் சுல அவரு ஜஸ்ட் ஒரு கோடு மாரி தெச்சுட்டு வரணுன் சொல்லுவாரு அந்த கொண்ணு அது ஷேப் மாறி கொஞ்சம் கிராஸா தேச்சதுனால இல்லைன்னா அந்தந்த இடத்துல லைட்டா பெண்டு வரும் ஏன்னா அவங்க பெடலே இது வரைக்கும் மிதிச்சிருக்க மாட்டாங்க அவ் உங்களுக்கு அப்படியே நேக்கா தைக்க தெரியாது இல்லையா கொஞ்சம் முன்னே பின்னே மாறியிருந்ததுன்னா அதை பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து தைக்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த பொண்ணு தச்சுட்டு வெளியே போகும்போது பார்த்திருக்கேன் அவளோட டிச்சிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க எப்படி தைப்பாங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப புரொபஷனல் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ரெண்டு மூணு வருஷமா நான் மிஷின்லயே வந்து தெச்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஸ்டைல்ன்றது ஒரு அந்த ஸ்பீடப் போந்துரும் அதெல்லாம் அந்த பொண்ணு பண்ணா
நானுமே நிறைய ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண குடுக்குற எல்ல இருக்கா இப்ப நம்ம இந்த ஏரியால இருக்கும் போது இங்க யார் நல்லா தைப்பாங்கன்னு கேட்டு குடுக்குறோம் அவங்களே பாத்தீங்கன்னா அளவு டிரெஸ்ஸ வாங்கி அப்படியே வந்து மார்க் பண்ணிதான் ஸ்டிச் பண்றாங்க யாருமே வந்து நம்மளுக்கு அளவு எடுத்த அதை வந்து பர்ஃபெக்ட்டா ஒரு ஷேப் எல்லாம் போட்டு வர்றது கிடையாது அவங்களுக்கும் அப்படிதான் படிச்சிருப்பாங்க போல இப்ப நெறையா நீங்க யூடியூப்ல ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த சுடிதார் அந்த கிளாத்ல எப்படி வைக்கணும் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத வந்து அப்படியே மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்றாங்க ஆஹ் அந்த ஒரு ம் எந்த இடத்துல வந்து சேப் வரணு அ எந்த இடத்துல அவங்களுக்கு நியூஸ் குடுக்கணு அப்டிங்கறத வந்து யாருமே யோசிக்கிறது கிடையாது ப்போ ஒரு அளவு ட்ரஸ் வித்தா அத அப்டியே டிட்டவ் பண்ணி குடுங்க
ஆமா சுடிதார் பொறுத்த வரைக்கு உனக்கு வந்துட்டு சுடிதார் இல்ல பிளவுஸே அப்படிதா மோஸ்ட்லி பண்ணுவாங்க ஏன்னா அத வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டா கொண்டு வர்றது வந்து ரொம்பவே கஷ்டோ தா சொல்ணு ஏன்னா பாடிய நம்ம அளவ எடுத்து ஒரு மெஷர்மெண்டட் போட்ருவோ ஆனா அது உனக்கு வந்து வந்து எல்லா பாடிக்குமே செட் ஆகும்ன்னு சொல்ல முடியாது
உம்
ந்தோலுமா வரறவங்களுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சோ லூஸ் குடுக்குறோ ஏன்னா கையெல்லா உள்ள போணு பின்ன ட்ரெஸ்ஸு உள்ள இறங்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப இருக் க்குன மாரி இருக்கிற டிரெஸ் வந்து நீ சும் ம்மா அளவெடுத்து பாரு அதுவே உன்னோட பாடிய சுத் த்தி டேப் வச்சு அளவேத்தா எந்ளவுக்கு இருக்குமோ அதோட அக்யூரட் ட்டளவுக்கோ இல்லைன்னா அத விட ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ராவா கூட இருக்கு ஆனா அது உன்னோட உள்ளப் போடவே முடியாது ஏன்னாப் கொஞ்சமாது ஃப்ரீயா இருந்துச்சுனாதா உள்ள நம்மோ உடம்புக்குள்ள இறங்கு அதுவே எலும்பு தோலுமா இருக்கு க்கிறவங்க டைட்டா இருக்கிற டிரஸ்ஸ கூட அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள எறக்கிருவாங்க
உம் உம்
அப்போ யார் யாருக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்கின் இருக்கோ அந்த ஸ்கின் அதிகமா இருக்கிற பாடியா இருந்துச்சு அப்டின்னா அவங்களுக்கு வந்து நம்ம லூஸ் பிட் வந்து கொஞ்சோ குடுக்கணு அப்பதா அவங்களால அ டிரஸ்ஸு போட முடியு ட்ரஸ் போட்டாலும் ரொம்ப இறுக்கமா அமுதி பிடிக்காம அவங்களோட செப்பு வந்து ரொம்ப வல்கரா காட்டாம நீட்டா இருக் க்கற மாதிரி இரு அது வந்து சொல்லி் குடுத்தாங்கன்னு வை ஏணம் வ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு அளவுக்கு போடுத் தைக்கும்போது இல்ல எனக்கு இது வந்து கரெக்டா வரல அப்டின் தா சொல்லுவாங்க
ம் இல்ல இப்போ நா செரி வந்து நானு ஆன்லைன்ல இப்ப நெறைய யூடியூப்ல எல்லா அவைலபிலா இருக்குல வீடியோஸ் எப்டி ஸ்டிச் பண்ணணு அப்டிங்கிறது அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல சுடிதார் நா கட் பண்ற இல்ல அப்போ வந்து எனக்கு ஸ்லீவ் வந்து எப்டி மார்க் பண்ணணுனு மறந்துட்டே நானு அப்போ வந்து யூடியூப்ல போட்டா ஒவ்வொருத்தரு ஒவ்வொன்னு சொல்றாங்க அதாவது அ அந்த ஆம்ஹோல் கிட்ட வந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணி பண்ணனு அப்பிடிங்கறாங்க ஒரு சிலர பாத்தா ஹாஃப் இன்ச் குடுத்தா போதுன்றாங்க ஒரு சிலர் பாத்தா அந்த கர்வா வர்ணு அப்டிங்றாங்க அதனால ஒவ்வொரு வீடியோலயு ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க ஃபார்முலாவே டிஃபர் ஆகுது அதுதா எப்படின் புரில
ஆமா உனக்கு அந்த அக்யூரேட்டான ஃபார்முலாவோட சொல்லி குடுக்குறவங்க பாத்திங்னா ரொம்போ கம்மியான ஆள்காரங்கதா அதுலயே நம்ம வந்துட்டு அவங்க சொல் றாங்க அப்டினா அத நம்ம போட்டு ட்ரை பண்ணாதா ஓகே இது கரெக்டா வருதா அப்டின்றது தெரியு இதே அ மெஷர்மெண்ட வச்சு இதே ஃபார்முலா வெச்சு நீ ஒரு பத்து பேருக்கு தெக்கணு பத் து பேர்னாலு ஒரே சைஸ்ல இருக்கிறவங்களா இருக்க கூடாது கொஞ்சோ இப்ப முப்பத் தி நாலு இன்ச் எடுத்தாலு அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு வெயிட் அதிகமா இருக்கிறவங்க தேர்டி ஃபோர் இன்ச்சஸ் ஓட இருப்பாங்க ஒல்லியா இருக்கிறவங்க பாக்குறக் கு ஒல்லியா ஹைட்டா தெரிவாங்க அவங்க கூட தேர்டி ஃபோர் இன்ச்சஸ் இருப்பாங்க அந்த மாரி ஒவ்வொ ரு பாடிக்கு நம்ம தெச்சு வந்தம்னாதா இந்த ஃபார்முலா வந்து எந்த பாடிக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவா வச்சா கரெக்டா இருக்கு இந்த ஃபார்முலாலயே போட்டு இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லயான்ற ஐடியா கிடைக்கும் இது வந்துட்டு நானே ஒரு ரீசண்டா கோர்ஸ் பாத்தே நைன்ட்டி நைன் ரூபீஸ் ஆ பிளவுஸோட கட்டிங் ஸ்டிச்சிங் சொல்லி கொடுக்குறக்குள்ள நான் கூ கூகுள் மீட் எனக்கு இது முடிஞ்சு நெட் முடிஞ்சதால என்னால அட்டன் பண்ண முடில ஆனா அதோட வீடியோ வந்து த்ரீ மந்த் இதுக்கு அக்சஸ் பண்ணிக்க முடியும் சொல்லியிருந்தாங்க
ஆமா நானு அது நயன்ட்டிநைன் ருபீஸ்ல ஜாயின் பண்ண இது வரைக்கும் இப்ப முடிஞ்சு பிஃப்டீன் டேஸ்கு மேல ஆயிச்சு இது வரைக்கும் அத நா ஓபன் பண்ணி பாக்கல அது டவுன்லோட் சரி அன்னைக்கு ஓப்பன் பண்ணுன டவுன்லோட் பண்ணி வைக்கலா இல்லன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டு போட்லான்ட்டு பட்டு ஆக மாட்டேங்கது அதுக்கப்பறோ எனக்கு அது என்னப் பண்றதுனே தெரியில இப்போ வரைக்கு ஓபன் பண்றதுக்கு டைம்மு இல்லையா அதனால அந்த அட்லீஸ்ட் அந்த நயன்ட்டிநைன் ருபீஸ் குடுத்து பண்ணமே அப்டின்னு அந்த வீடியோ கூட என்னால பாக்க முடியில
இல்ல உனக்கு டவுன்லோட் பண்ண முடியுது அப்டின்னா பண்ணி வச்சிரு ஏன்னா இப்போ ஒரு ஃபோன்ருக்குன்னா இன்னொரு ஃபோன்ல பிளே ஆகும் போதே நம்ம வீடியோ மாதிரி ஷூட் பண்ணி எடுத்துக்கலா ஏன்னா
அதுதா அந்த மாதிரிதா பண்ணு அதுக்கு வந்து சைலன்டா இருக்கணு இதுல நம்பளுக்கு வந்து ஆ ஆடியோ வீடியோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அவங்க எப்டி சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்றது ரெண்டுமே நம்ப கேக்கணு எங்க நம்ப அ டெய்லியு ஏதோ ஒரு சவுண்டு ஏதாவது ஒரு இதுலயே இருக்கிறதுனால அது ரெக்கார்ட் பண்றக்கு டைம் இருக்க மாட்டேங்குது அதுக்கிட்டதட்ட ஒரு எட்னன்னா ஒரு ஃபோர் பைவ் ஹார்ஸ் ஆட்டோ அது வந்து லைவ் செஷன் நடந்துச்சு
ஆ கட் பண்ணி குடுக்கலையா வீடியோவ
பண்ணிதா இருந்துச்சுன்னு நெனைக்கிறே நா ஒன்னே ஒன்னு தா ஓபன் பண்ணி எப் ரெக்கார்டு போட்டா அது ரெக்கார்ட் ஆகல வெறும் பிளாங்க் ஸ்கிரீனா தா ரெக்கார்டு ஆயிருந்துச்சு அப்புற சரின்ட்டு விட்டுட்டே அதேதா யோசிச்சே சரி ஒரு நாளைக்கு வீட்ல யாருக்காவது ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருந்த ஆனா அதுக்கு வந்து டைம் இருக்க மாட்டேங்குது
ஆஹ் சரி முடிஞ்ச வரைக்கு சீக்கிரமா பண்ணி வையு அதெல்லா வந்து ஸ்டோர் பண்றது உன்னோட லேப்டாப்ல பண்ணிக்கோ ஏன்னா மொபைல்ல நறைய காமிச்சதுன்னா நம்முளுக்கு வேற ஆப்ஷன் இல்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோ எல்லா டெலீட் பண்ணி உட்டுருவோ எப்போ அதெல்லா வேஸ்ட் பண்ணாத
உம் சரி ஓகேங்கக்கா உம் சரிங்க்கா எனக்கு ஒரு கால் வந்து கிட்டே இருக்கு நம்ப அப்புற பேசுவோம்
ஓகே டா பாய்
ஆ பை
அ
பண்ணிருங்க